ஆ
நல்லாருக்கங்க நீங்க எப்டிருக்கீங்க
நா ரொம்ப நல்லாருக்கேங்க
ஏதாவது சத்தோ கேக்குதா எதுவு இல்லங் என்னங்க
இல்லங்க எந்த சத்தமும் கேக்கலங்க உங்க சத்தோ தவற
அ ஹா அது சேரி அப்புறோ சொல்லுங்க எங்க ஊர்லெல்லா பயங்கர மழ பெய்துங்க உங்க ஊர்ல எப்டி இருக்கு
எங்க ஊர்ல ரெண்டு நாள் முன்னாடிதா அப்டியே இருட்டிட்டு மொறைச்சிட்டு வந்துச்சி நா கூட பைக் குல்லா அழுக்காச்சே செரி தூக்கி வெள்ல வச்சா மழ வந்து பைக்க கழுவிடு சொல்லி நா வச்சா மழையே வர்ல கடுப்பாயிடுச்சி
அ ஹ இப்ப எங்க மா இப்ப எப்டி மனைவியு குழந்தையு எங்க இங்கதா உங்க கூட தா இருக்காங்களா
இல்லை மனைவியும் குழந்தையும் அவங்க அக்கா வீட்ல சென்னையில இருக்காங்க நா வ இப்போ தனியா இங்க இருக்கே நா
ஓ ஓகே ஓகே ஓகே பரவால்ல அப்பறோ சாப்ட்டீங்களா என்ன
இது சாப்புட்ற நேரோயில்ல இன்னு ரெண்டு மூன் மண் நேரோ இருக்கு அப்போதா சாப்புட்ணு நீங்க
நா இப்போதாங்க போண்டா சுட்டுட்டு முடிச்சே மழ பெஞ்சுட்டே இருந்துச்சு அதனால டீ வச்சு போண்டால்லா சுட்டே எங்க வீட்ல ஒரம் ஒரம்பற வந்துட்டாங்க
ஒரம்பரையா அப்டின்னா
அ உறவினர் சொல்லுவாங்கல்ல
ஓ உறவினர்களுக்கு உடம்பறையா என்னாங்க பரம்பரையா
உரம்பர உரம்பர
இது எந்த ஊரு பேச்சு ங்க இது
இது வந்து இந்த சைடு கொங்கு மண்டலத்துல இருக்கக் கூடியவங்க பேச்சு
அப்புடியா சேரி
ஆமா அதனால உரம்பரைங்க எல்லா வந்தாங் ஏன்னா இனி அடுத்து விசேஷல்லா இருக்கா நோம்பியெல்லாம் சாட்டுவாங்க எங்களுக்கு திருவிழாலாம் வந்துகிட்டே போச்சு சித்திர மாசத்தல தா அப்புறம் அதனால பத்திரிக்கை குடுக்கறக்கு எல்லா வந்தாங்க அப்புறம் உம் அந்த திரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரிய பொண்ணாயிட்டா சீட்லா வெப்பாங்கில்ல அதுக்கென அழைப்பு சொல்ல வந்தாங்க
ஏன்னா எங்க ஹாஸ்டல்லயே இருந்தேழு வருஷம் ஒர் இளவும் பிரியாதுங்க
அத்னால உங்களுக்கு தெரியாது இல்ல பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சலங்கு வப் ப்பாங்க இல்லையா அந்த மாறி அ அந்த சடங்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் அழைப்பு சொல்ல வந்தாங்க வந்துட்டு அனால சேரி மழ வேற வந்துருச்சுன்னு சொன்னனோன்ன சேரி வீட்ல மிளகால்லா இருந்துச்சா அனால மிளகாத் கத்திரிக்கால்லாம் இருந்சி அதனால பஜ்ஜி சுட்லான்னு அதுல போண்டாவும் பஜ்ஜியும் போட்
ஆ ஓகே ஓகே எவ்ளோ போண்டா சாப்டீங்க அஞ்சா பத்தா
அ நா அஞ்சு பத்தெல்லாம் சாப்பிட்ல நா இன்னும் சாப்புடல இப்பதான் ஸ் சுட்டு முடிச்சிட்டு சேரி கொஞ்சோ வேலைய பாக்கலாம் ஏன்னா வேலை பாக்காம இருந்தா சோம்பேறி ஆயிருவோம் இல்லையா ஏதாவது வேலை பாக்கணுல்ல அதனால ஏன்னா இன்னைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நேத்து ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் மூன்நாள் பங்குசந்தை எனக்கு லீவு அதனால எனக்கு அப்டியே பைத்தியம் புடிச்ச மாறி இருந்துச்சு ஆனா இன்னிக்கி பங்குச்சந்தையோட மாலை சந்தை வந்து இன்னைக்கு ஆரம்பமாயிருக்கு அதைதான் பாத்துகிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன்
பங்கு சந்தை லீவா இருந்தா என்ன உங்களோட அஹ் வெஜிடபிள் சந்தை அப்புறம் இறைச்சி சந்தை அங்கே ஏதாச்சும் டிரேட் பண்ண வேண்டிதான
இல்ல இல்ல அப்டி பண்ண முடியாது ஏன்னா மழை வருதுல ஏன்னா இப்ப வந்து போர் வந்து ஒரு இதெல்லாம் முடியிற க்கு கு இதுல வந்துருச்சு நிலுவைல வந்துருச்சு அதனால வந்து பங்குச்சந்தையில முதலீடு செஞ்ச நான் நறையா பங்குகள் வாங்கி வச்சிருந்தேன் அதாவது இ ன்ட்ரா டிரேட்ல இல்ல ஈக்விட்டில வாங்கி வச்சிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்ன வாங்கி வச்சிருந்ததெல்லாம் இப்போ நல்ல குரோத்ல இருக்கு நான் இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் பாத்தனே உள்ள போய் பாக்கலாம் என்ன நெ லவரம்ன்னு பாத்தா அப்பெல்லாம் விழுந்தது இப்பெல்லாம் ஒரு முப்பது மடங்கு ஏரி இருக்கு
சூப்பர் சூப்பர் காசு வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா எப்ப போன் பண்ணாலும் காஸ் இல்ல அங்க கொடுக்கனும் இங்க கொடுக்கணும் வீடு வாங்கிட்டீங்க
கு அப்டின்னா ஆ இப்பதான் வருது உண்மையா நான் இலைன்னா இல்லன்னு சொல் இருந்தா இருக்குன்னு சொல்லிருவேன் இலைன்னா இல்லன்னு சொல்ல மாட்டேன் கூட இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு மாசம் எனக்கு ரொம்ப பற்றாக்குறை எனா நான் வந்து ஒரு என்னோட செலவுக்கு க்க சொந்தமா ஒரு சுயமா ஒரு கடன் வேற வாங்கி வச்சிருக்கேன் நாற்பத்தஞ்சாயிரம் அத வந்து கட்டணும் சோ அதனால ஒன்பதாம் தேதிக்குள்ள நான் அதை கட்டணும் ஒன்பதாம் தேதியில முதல் தவணை ஒரு பத்தாயிரம் அந்த மாரி கட்டணு மாசம் பத்தாயிரம் நாலு மாதங்கள் கட்டணு அதனால நா பாத்தே என்னன்னா இன்னொன்னு அ ஆல்ரெ ஒரு இதுல வேல பாத்தே அந்த வேல பாத்ததுல ஒரு பதிமூணாயிர நிக்கிது அத ச பிளான் பண்ணிதா நா அ சரி செஞ்சுக்லா அப்டின்னு நெனைச்சே அது என்னன்னா இப்போ அது வந்து அது அது ஓப்பன் ஆனாதா அது வரும்னு சொல்லிட்டாங்க அதனால சேரின்னு சொல்லிட்டு அது ஓப்பன் ஆவுற மாரி தெரில சேரி வர்றப்ப வரட்டு அப்டின்னு விட்டே அப்பறோ இன்னைக்கி காலையில ஒரு இரண்டாயிரம் ரூவா வருமானம் வந்தது அப்பறோ அதனால சேரி போதும்பா இது ஏன்னா இவ்ளோ வருமான இருக்குல போது அப்டின்னு நெனைச்சே அந்த ஏழாயிரரூவாய்ல ஒன்பதாயிர ரூவாயில ரெண்டாயிரம் இதா ஆயிடுச்சு இன்னு ஏழாயிரரூவா இருக்கு இன்னு பதிமூனேநாளுதா இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரில அதனால சேரி ஏதாவது வேலைல செய்வோ அப்டின்னு ஏன்னா நம்ம யார்கிட்டயு போய் கை நீட்டி நீ கேட்டாதானே தப்பு வேலை செய்யறதுல தப்பு இல்லைல்ல
ஆமா நீங்க பண்ணுங்க, நைட்டு ஃபுல்லா பண்ணுங்க, கால்ல எந்துச்சு பண்ணுங்க,
ஆமா காலையில எந்துச்சு எல்லா வேலையு செஞ்சுட்டு அதனால சேரி பா க்கலா அப்டின்ருந்தே சந்தையில வந்து இப்போதைக்கு எந்த இன்வெஸ்மெண்ட்டு என்ட்ட இல்ல அதனால எதுவு எடுக்கற மாரியு இல்ல அதனால ஒரு இருவ தாந்தேதிக்கு மேல வேணா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்டின்னு இருக்கே அதுக்குள்ள இன்னைக்கு பாத்தீங்கனா எங்க வு ரெஜீஸ் ஒரு திருமணம் வந்து பதிவு செய்யணு அப்டின்னு ஒரு நிபந்தனையில இருக்கு அதனால அதுக்காக நா அலுவலகங்களுக்கு போய் இன்னைக்கி கேட்டு வரலான்னா இன்னைக்கி சனிக்கெழம இருந்தாலு அலுவலகம் திறந்திருக்கு உள்ள வந்து எங்க தெரிஞ்சவங்க வேல பாக்குறாங்க அப்பறோ அதெல்லா போய் கேட்டுட்டு வந்தே, என்னென்ன வேணு எப்டி என்ன ஏதுன்னு
ஆ ஓகே ஓ, ம்
ஆமா, நீங்க எப்படி திருமணத்த பதிவெல்லா செஞ்சிருந்தீங்களா
ஆமாங்க, நா திருமணம் பதிவு செஞ் ம், கல்யாணம் முடிச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மேல அதுக்கப்பறந்தா நா பண்ணனே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிருந்தாக்கா ஆமா கூடுதல் தவணையா, என்ன இதுல கூடவா தவணை இருக்கு
இல்லங்க ஆமாங்க அதுக்கு வந்து ஏதோ வந்து சொல்லுவாங்கல்ல அபராதத்தொகைனு சொல்லி
அதுதாங்க ஆறு மாசத்துக்குள்ளயே ரெஜிஸ்டர் பண்ணாதா த கொறஞ்ச வெலைல முடிஞ்சிருக்கு எனக்கு தெரில நா ஆறு மாச
புரியல புரியல எப்படி ஆறு மாதத்துக்குள்ள முடிக்கலைனா எப்டி
இப்ப நா ஆறு இப்ப ஆறு கல்யாண ஆகி ஒரு ஆறு மாசத்துலயே நீங்க பதிவு பண்ணிட்டா தா உங்களுக்கு செலவு ஆ, ஏதோ ஒன்னு எனக்கு சரியா தெரில, ஆ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துலயே முடிஞ்சிருக்கு நா வந்து ஆறு மாசோ அப்பறமா பண்ணதுனால கொஞ்சோ செலவு அதிகமாயிடுச்சு அதனால வந்து நா அலைய என்னால அலைய முடியாதுன்னு சொல்லி ஒரு புரோக்கர புடிச்சு அவகிட்ட எல்லாமே பேசி சி அவனே எல்லா பண்ணி குடுத்துட்டா நாங்க வெறு அந்த பத்திர பதிவு அ அலுவலத்துக்கு போயி அ ஃபோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு சைன் போட்டு வந்ட்டோ அவனே பிரிண்ட் எடுத்துட்டு வந்து எல்லாமே என்கிட்ட குடுத்துட்டா ஒரு ஆறாயிரம் ஆச்சு ஆனா வேலை வந்து ஏதோ அலை ச்சல் இல்லாம
அவ எப்படி உங்க ஊரு அவர் எப்படி உங்க ஊரு தரகரா இல்ல வேற ஊரு தரகரா
எங்க ஊரு தரகதுதாங்க
ஓ அப்புடியா ஓகே ஓகே அப்படிய ஏதா இருந்தா எங்களுக்கு பண்ணி குடுப்பாரா காசு பத்தி
உங்களுக்கு பண்ணி குடுப்பாரானா உங்க மண்டலஸ்ல அவர் வந்து பதிவு பண்ணணு அவரு வந்து தங்கி ச தங்குற செலவு ஹோட்டல் செலவெல்லா நீங்க பாத்துப்பீங்களா
இல்ல அது ஒண்ணு பிரச்சன இல்ல
அது அவருக்கு பிரச்சனையதா இருக்கு ஏன்னா அவருக்கு இங்கயே வேல செய்யறாரு இங்க இருக்க ஆள் எல்லாமே
இல்ல இல்ல அப்படி இல்ல இப்ப வந்து பதிவு வந்து திருமண பதிவு எல்லா ஊர்லயு எங்க வேணாலு பண்ணலான் சொல்றாங்க
அப்போ உங்க கல்யாணம் உங்க ஊர்ல ஆச்சுன்னா இங்க ஆம்பூர்ல பண்ணலாமா
ஆ பண்ணிக்லா பண்ணிக்லா அது பண்ணிக்லா
ஆ அப்ப பிரச்சன இல்ல பண்ணலான் நெனைக்கறே தெரியல நான்
ஆ ஓகே ஓகே ஓகே அதுதா ஏன்னா நானு அப்டிதா போய் கேட்டேனே அவங்க என்ன சொல்றாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே வந்து நீங்க அந்த ஃபார்ம் எல்லா பில் பண்ணனு ஃபார்ம் பில் பண்ணி அந்த அந்த அறிக்கை பலகையில புகைப்படங்கள் ஒட்டி நோ அப்ஜெக் ஷன் சொல்லி எல்லாருக்கு வரணு வந்ததுக்கு அப்பரந்தா வந்து நாங்க பாத்தட்டு அத சரி செய்வோ அப்டிங்கற மாரி அவங்க சொன் சொல்றாங்க ஆனா இப்ப என்னன்னா அவ்வளோ நாள்லா பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து பதினஞ்சு நாள் பண்ண நம்மனால முடியாது அப்ரோ நானு அதனாலதா இடைத்தரகர்கள் வந்து தேடலான் சொல்லி பாத்த இடைத்தரகர்கள் பதனஞ்சாயிரோ இருபதாயிரோ கேக்குறாங்க
அவ்ளோ கேக்றாங்களா நா வந்து ரெண்டாயிரத்தி இருவத் தி நாலுல பண்ண நெனைக் கிற எனக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி ஐநூறுலயே முடிஞ்சிருச்சு
க்கு என்னன்னா பணத்த பத்தி பிரச்சன கெடையாது குடுத்தா வேலைய முடிச்சு குடுக்கணு எனக்கு வந்து பத்து நாளுக்குள்ள வேணு ஏன்னா பதிவாயருச்சுன்னா பிரச்சன இல்ல ஏன்னா நான் வந்து அ
கேக்குற ஆ இந்த டாக்குமெண்ட்ஸ்லா குடுத்தீங்கன்னா ஒங்களுக் குடுத்துருவாங்க எனக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லா கேட்டாங்க என்னோட புகைப்படம் கல்யானோ நடந்த அந்த மண்டபத்தோட ரெசிப்டு ரசீது அதுக்கப்பறோ ஒங்களோட அ இன்விடேஷன் பத்திரிக்கை அப்பறோ பல் லில எனக்கு வந்து பள்ளிவாசல்ல நடந்துச்சு சோ பள்ளிவாசல்ல ஒரு சர்டிபிகேட் குடுப்பாங்க அது அதுக்கப்பறோ என்னோட ஆதார் காடு பேன் காடு ஆ அ ரேஷன் காடு இதெல்லா கேட்டாங்க அதே மாரி பொண்ணு கிட்டியு
நீங்க என்ன காரணத்துக்காக திருமணம் பதிவு செஞ்சீங்க
ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்க வெளிநாட்டுக்கு போறோ நானு ஏ மனைவியு ஒன் ன்னா தங்குறோ ஒன்னா இருக்குறோ சோ வெளிநாட்டுல வந் ட்டு அது மாரி அலோ பண்ண மாட்டாங்க எளிதா சோ அந்த வகையில நம்ம வந்து கணவன் மனைவி வந்து பாஸ்போட்லயே இருந்தாக்கா எந்த த ஒரு அப்ஜெக்ஷனு இருக்காது வெளிநாட்டுக்கு வந்து
இப்ப எப்படி உங்களோட கடவு அட்டையில வந்து எல்லாமே உங்க மனைவி பேரு உங்க மனைவியோட இதுலயு உங்க பேரெல்லா சேத்தீட்டீங்களா
ஆமா நா ஆ அந்த கடவு அட்டையா அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தே அப்போ என்னோட மனைவி பேர ஆட் பண்ணிட்டே இப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி தா என்னோட மனைவிக்கு வந்து அந்த கடவு அட்டை வந்து அப்பாயின்மென்ட் இருந்துச்சு சென்னையில அத முடுச்சுட்டாங்க சோ அதுலயு கணவரோட எடத்துல வந்து என்னோட பேரு போட்டாங்க சோ அதுக்கு சான்றாக அந்த திருமண அந்த சான்றிதழ் கேட்டாங்க சோ அதையு காமிச்சு
இல்ல அது மட்டுந்தா கேக்குறாங்களா திருமணமான சா சான்றிதழ் இருந்தா போதும் உங்க பேர இணச்சுக்கலா
ஆமா ஆமா அதுதா ஒரு முக்கிய சான்றிதலா கேக்குறாங்க அவங்க
பாஸ்போட்டெல்லா கேக்கல அவ்ங்க
எனக்கு வந்து எதுவு கேட்கவே இல்ல
உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு கேக்குறே இப்ப உங்க கணவரோட பாஸ்போட் குடுக்கணு அதெல்லா எதுவு கேக்கல
இல்ல இல்ல இல்ல அது எதுவு கேக்கல சோ அவங்கள எல்லா முடிஞ்சிருச்சு இ அவங்க இன்னு அவங்க அக்கா வீட்ல இருக்காங்க சென்னையில நா நால கழச்சி கெளம்புனாக்கா போய் போலீஸ் வெரிபிகேஷன் பண்ணிட்டாக்கா ஒரு பத்து நாள் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துல அவங்களுக்கே வந்துருன்னு நெனக்கிறே
ம் ம் அ நா வந்து எடுக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்தது அதனா ல வந்து பாத்தீங்கன்னா நா வந்து அ அந்த பாஸ்போட் எடுக்கிறக்கே எனக்கு இருவதாயருவா ஆயிடுச்சு
அய்யய்யோ ம் ஒங்க வாழ்க்கயே ஒரு சிக்கலா இருக்கே
ஆமா அதனால நாந்தா சொன்னேல்லையா தந்தை பெயர் மாற்றமா இருக்கிறதுனால இருவதாயருபா அது வாங்கி அது தரகர் மூலியமா தா பண்ணுனோ பேப்பர்ல ஆட் எல்லா குடுத்து அந்த இதெல்லா மாத்தி
ஆ ஹ ஆ
ரொம்ப சிரமப்பட்டுதா எடுத்தே இப்ப என்னன்னா சவுத் கொரியா வேலைக்கு போற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கறதுனால கம்பல்சரி வந்து திருமணத்த வந்து பதிவு செய்யப்பட்ருக்கணு
ஓகே அதா குறிப்பா இந்த வெளிநாடுகளுக்கு போனாலே இந்த மாரி கல்யாணம் மான தாம்பதிகள் இருந்தாத்தா அவங்களோட கணவர் கணவ மனைவி
அது உண்மதா அதனால அப்டின்னு சொல்றாங்க சொன்னதுக்குதா சேரி என்னன்னு செரி பாக்கலா அப்டின்னு அதுக்குதா கேட்டுட்டு இருந்தே
ம் ஹூ ம் ஓகே ஓகே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தா
ஆமா உங்ளோட பேசினதுல ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பேசலாம்
ஆ பேசலாம் பேசலாம் வைங்கங்க